ஹலோ கேக்குதா
ஆ கேக்துங்க
ம் சேர் செரி என்ன வெலயாவுது
அக்கா பாத்தீங்ன்னா நா இப்போ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்கா மூவிஸ் டவுன்லோட் பண்ணிட்ருந்தங்கே
ம்
ஹாலிடேஸ்ல இருக்கேங்க அது எப்படி நா கழிக்கிறதுன்னு இப்ப நா லேப்டாப்ல ஆமாங்க சும்மா கேம்முங்க ஏத்தி பாத்தங்க அது போர் அடிச்சு போச்சு
ப்ச் இன்னொன்னு கேம் எல்லா அதிக்மா ஏத்துனீங்னா வந்து லேப்டாப்ல வந்து அந்த அளவுக்கு சார்ஜ் நிக்கது போவ்மா அதுபுல ஆ யூசேஜு அதனுடைய கெப்பாசிட்டி கொஞ்சோ கரைஞ்சிட்டே இருக்கு ப்ச் கேம் எல்லா ஏத்தி யதுஇதுலா இது வண்ணாதீங்க
சேரிங்க ரொம்ப நன்றிங்க சேரிங்க என்னால முடிஞ்ச வரைக்கு தவிர்த்துக்குறேங்க நா அப் பாத்தீங்னா மூவிஸ் மட்டு அதிகமா டவுன்லோட் பண்ணி பாப்
ஓ செரி செரி செரி
அப்பற லேப்டாப்பு சும்மாதா கிடக்குங்க ஒன்னுக்கு ரெண்டு கிடக்குங்க ஒண்ணுல பாத்தங்ன்னா படோ யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு பி பி அப்டின்னு பாத்துக்கங்க ஒண்ணுல பாத்தீங்னா ஜாலியா கேமிங் போட்றக்கு நெறைய இது பண்றக்கு அத வச்சுக்கோங்க
செரி செரி ஆனா பத்திரமா வச்சிகுங்க எதுவுமே வந்து ரிப்பேரு ப
இல்ல இல்ல அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அந்த அளவுக் போமாட்டங்க அப்படியே போற நிலைமையா இருந்தாலும்மே இல்லீனா ஓ அப்படி போற நிலமையே இருந்தாலு போக்கடிச்சிருங்க இல்லின்னா அப்படி ஒரு லிமிட்டா வச்சுக்குவங்க
பார்டா ஏன்னா வந்து ஆ ஆ நானெல்லா வந்து இப்ப ஆ காலேஜ் படிக்கி இல்ல அடம்பிடிச்சு அடம்புடிச்சல்லா இல்ல எனக்கு அதுக்கு தேவ அந்த டைம்ல பக்கத்துல யாருமே வச்சிருக்ல எல்லாருமே‌ வந் இல்லியே நா தா வீட்ல முதல் பட்டதாரியா அப்றோ ஆச ஆசயா வாங்கன நானு முப்பத்தி மூணாயிரமே இந்நமோ அப்டின் நெனக்கிற அப்படி வாங்கி இது பண்ண ஆனா க மா அப்டியே வச்சிருந்தேங்க எந்த ஒரு ரிப்பேர்லா பண்ணவே இல்ல கடையில எதுக்குனா ஒரு பத்து வருஷத்து வச்சிருப்ப பத்து இப்பவே கிட்டத்தட்ட பத்து வருஷ் தூக்கி மேலேயே வெச்சிருந்தே ம் என்னன்னா வந்து க டிஸ்பிளே இந்த இதுல மட்டுந்தா கொஞ்சோ டிஸ்பிளேல கோடு விழுந்திருந்தது அது ஆனா வந்து கடைல கேட்டதுக்குமே டிஸ் நீங்க நீ இதெல்லா மாத்துனீங்க அப்டினா கொஞ்சோ வந்து காஸ்ட் அதிகோ ஆனா உங்களுக்கு நல்லாதா இருக் கு பேட்ரி மட்டுந்தா போய்ருசுன் சொல்ட்டு நா பேட்ரி மட்டுந்தா மாத்துன எதுவுமே மாத்தவே இல்ல அப்டியே கொஞ்சோ நல்லா வெச்சு யூஸ் பண்ணிக்கிட்டுதா இருந்த
செரி செரிங்க
நானு முடிஞ்ச வரிக்கு அப்டியே வெச்சிருங்ள நம்ம அப்பப்ப பேட்ரி போட்டு அதெல்லா நல்லா பாத்து வெச்சுட்டோம்னாவே ரொம்ப நாளைக்கு வெச்சிருக்லா
அதெல்லா இப்போ அதெல்லா ரேர் பீசுங்க பாத்தா செகணட்லதா சும்மா சப்பையான ரேட்டுக் கடைக்குங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாயக்குங்க பட் அதெல்லா இப்போ புதுஷ் கிஃப்ட்ல்லா வாங்க முடியாதுங்க அது மாரி குவாலிட்டியா வராதுங்க பாத்தீங்கன்னா அதுல சிடி போட்டு ஹெச் டி யம் மை போட்டு அதுக்கப்றோ ஈத்தர்னட் கேபிள் போட்டுலா இப் இப்போ வர சிஸ்டம்ல எது கெடையாதுங்க அதுக்கெல்லா தனியா கன்வட்டர் போட்டுதா எடுக்குறமாரி இப்போ வர சிஸ்டம் எல்லா குடுத்துருக் காங்க
ஆ
பட் அதுல அ பாத்தீங்னா இப்போ அதுல வெறு பட்ரி மட்டுதா போய்ருச்சுங்க மத்தபடி எல்லாமே நல்லாருக்குங்க கொஞ்சோ பாடி பார்ட்ஸ்லா கொஞ்சோ டமேஜ் ஆய் போச்சுங்க அதெல்லா லைட்டா ஸ்டிக்கிங் பண்ணிருக்குங்க ஸ்டிக்கரிங்கு லைட்டா அ பேஸ்ட்டிங்கு பண்ணிருக்குங்க
ஹோ அதுலயு பெயிண்ட்டுலா எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்ளா அத தொறக்க கூட கூடாது அ
இல்ல பெயிண்டிங்குனு அதா அ இதெல்லா இனி அவ்ளோதானுங்க நம்ம செல்ஃப் யூஸுக்கு வெச்சுக்கலாங்க கம்ப்யூட்டர் போல யூஸ் பண்ணிக் குலாங்க அதெல்லா நீ எதுமே பாடி பாட்ஸ்ச மாத்தவு முடியாதுங்க ஒரு அப்டியே இன்னொரு எத்தன வர்ஷோ ஆனாலு அப்டியே நல்லா ஒர்க் ஆய்ட்ருக்குங்க ஒரு ஞாபக மெமரியா ஒரு மெமரியா வெச்சுக்குலாங்க
எல்லா கொஞ்சோ ம் பத்தரமா யூஸ் பண்ணிக்கங்க
ஆ செரி ரொம்ப நன்றிங்க
ம் இது பண்ணி
நீங்க அன்பளிப்பா குடுத்ததா நா இன்னு நூறு ஆண்டு ஆனாலும் நானு கண்டிப்பா வெச்சிருப்பங்க
அன்பளிப்பா
இதா அன்பளிப்பா குடுத்தன்னே நா நனச்
ம் ஆ செரி கண்டிப்பா வந்து பத்ரமா வெச்சிருக்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா வெச்சிருப்பேங்க
ஆமா நானெல்லா ஆச ஆசையா வாங்குன சேரி ஓகே இருந்தாலு வந்து நாங்க கடைல கூட்டு குடுத்தோ
நீங்க ஆச ஆசையா வாங்குனீங்க நானுமே பல ஆப்புகள யேத்தி பல கேமுங்கள ஏத்தி லேப்டாப்பு ஆங்காயி இப்போ ஒரு நெலைக்கு போற வரிக்கு நா தட்டுனங்க நல்லா ஹெவியா யூஸ் பண்ணங்க அப்பறோ ஒரு லிமிட்டுக்கு மேல அது
அந்த அளவுக்கு நய் அந்த அளவுக்கு நா யூஸே பண்ல
கண்டிப்பாங்க வெறு ரொம்ப பேசிக் மாடல் என்ட்ரி ப்ராசசர் தா குடுத்துருக்காங்க பாத்திங்னா ரேமூ ரொம்ப கம்மி தானுங்க இப்ப வரதெல்லா பாத் பாத்திங்ன்னா மினிமம்மே எய்ட் ஜி பி குடுக்கனா அது வெறு ஃபோர் ஜி பீங்க
அ எப்பா நீ வந் து வெளையாடுறதுக்கு இது வந்ததுக்கு பாக்கற நா வந்து பத்தரமா வந்து எதுமே இது பண்ண கூடாதுன் நா பத்ரமாட்டு தங்க மாட்ட வெ ச்சிருந்த நானு அப்டிங்கறப்ப வந்து நா எப்புடி வந்து அதிகமா நா யூஸ் பண்ணிருப்ப நான்ல்லா வந் து அதிகமா யூஸே பண்ண மாட்ட டவுன்லோடுமே அதிகமா பண்ண மாட்ட
கண்டிப்பாங்க உங்க காலத்துல பாத்திங்னா அந்த லேப்டாப்புங்கிறது அப்ப ரொம்ப பெருசா தா இருந்துருக் குங்க நீங்க படிச்ச காலக்கட்டத்துலிங்க கல்லூரீல நீங்க
கல்லூரி படிச்சர அப்படிதா அவ்ளதா வாங்கி குடுக்க முடிச்சது அவங்க ஃபினன்சியல் அப்ப சுச்சுவேஷன்னு அப் படிதா அதனால செயீ வா இது வந்ததே போதுன் சொல்லிட்டுதா வாங்குச்சு ஆனா அந்த பத்து வருஷோ கழிச்சு இப்ப நாங்க குடுத்துட்டு வேற வாங்கலானா அவிங்க வெச்சுக்க மாட்டென்ட்டாங்க இதெல்லா ஓல்டு மாடலுங்க இதெல்லா ஓல்டு பீஸ் இது இதுக்கெல்லா இப்பல்லா யாரு வாங்கல அப்டின்னாங்க
அது வந்து ரொம்ப சீப்போட தர ரேட்டுக்கு தா போதுங்க பாத்தீங்ன்னா இப்ப ஒரு வண்டி ஒண்ணு நம்ப வீட்டுல இருக்குங்க அந்த வண்டி டூ வீலருங்க பாத்திங்னா அது வாங்கி கிட்டத்தட்ட முப்பது வருஷோ ஆக போதுங்க ம் கிட்டதட் ட அதுமே ஒரு இயர் வந்து ஒரு டூ டவுசண்ருக்குங்க இப்போ வரைக்கு ஒரு இருவத்தாறு இருவத்தஞ்சு வருஷோ ஆயி போச்சுங்க
அ இருவத்தாரு இருவத்தஞ்சு வயசு அயிக்கி வருசம்ல்லா ஆகுதுல்ல நா வந்து எத்தன பன்னெண்டாவதே வந்து முடிச்சது இப்ப ரெண்டாயிரத்தி பன்னண்டுலதா முடிச்சே காலேஜ்ல வந்து ரெண்டு வருஷோந்தா மு எ ரெண்டாயிரத்தி பதி னாலு ரெண்டாயிரத்தி பதிமூண்ல தா அந்த போ லேப்டாப்பே வாங்கிருக் அப்புடி பாக்கில அவ்ளோ ஈர ஆ
டாபிக்கே எண்டயரா மாத்திட்டிங்கனா வந்து டூ வீலர் வண்டிய பத்தி சொல்லிட்டுருக்கிங்க
ஆ ஓ சாரி சாரி சாரி ச
அதா ஆமா நீங்க கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டண்ட் பண்ணிருக்கனுங்க உங்க தப்புங்க பாத்துக்குங்க அது பாத்திங்னா ரெண்டாயிரத்துல வாங்குன வண்டிங்க அது பாத்திங்னா இப்போ ஊருக்குள்ளயே அதிகமா ரேர் பீஸ் மார் தானுங்க நம்ப தா அப்டி பஞ்சர் மெய்ன்டன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்குங்க அந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ஸ்சு இல்லின்ட்டாங்க மெக்கானிக்குங்க
அ
பாத்திங்னா அத வந்து அப்ப வாங்குனப்போ ஐயாயிரமோ பத்தாயிரோ தா வந்துருக்குங்க
ம்
அ பாஞ்சாயிரத்துக்குள்ள வந்துருக்குங்க வண்டியோட அதிகபட்ச ரேட்டு அ அம்பது சி சி வண்டிங்க இப்ப அந்த வண்டிய செகணட்ல எக்ஸ்சேஞ்ச் போ போடலானு கேட்டதுக்கு மெக்கானிக் இருந்துகுட்டு ஒரு ரெண்டாயிரோ குடுத்துட்டு வாங் வச்சுக்குறங்க அப்டின்னாப்டி அந்த ரெண்டாயிரூவாய்க்கு பாத்தீங்கனா அதுக்கு வேல செய்ற செலவு பாத்தீங்கனா ஐயாயிரோ வருங்க ஸ்பேர் பாட்ஸ் தேடி எடுத்து அவிங்க
ஆனா அது நல்லா ஓடுதுல்ல
நல்லா ஓடுதுங்க அதுதா இப்ப இங்க மெயின் மேட்ரேங்க அதோட டியூரபிலிட்டி கம்ஃபோட்டு அதோட இன்னுமு அதோட பர்ஃபாம்ஸ் இன்னு நல்லா இருக்குங்க அத குடுத்தா வேற வண்டி வாங்க முடியாது அதுக்கு ஈடு குடுக்க முடியாதுங்க இப்ப வர வண்டி எல்லா இப்ப வர எலக்டிரிக் வண் டி எல்லா சும்மா யூஸ் அன் துரோ மாரிங் பேட்ரி இல்லீனா அது ஓடாதுங் இது பெட்ரோல்ல கலந்து ஊத்துனா எத வேணாலு இழுத்துட்டு நல்லா ஓடுங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆமாங்க
இதால நமக் கொஞ்ச வந்து இன்னு இன்னொன்னு நம்ம இதெல்லா வந்து சென்டிமெண்டலான வண்டி வந்து நம்ம டக்குன்னு நாம வந்து விக் கிறதுனால வந்து அ நம்ம அதிஷ்ட நம்ம கைய விட்டு போற மாதிரிதா ஏனா அப்பெலா வந்து ஆசையாசையா வந்து சம்பாதிச்சு வச்சத வந்து இது பண்ணு அ அப்ப எலா வந்து அப்ப மின்னாடிலா வந்து தோ இப்ப வந்து மேல வந்து என்னது கருவோ இது எலா ஓல போட்டு மேஞ்சிருக்கு ஓல போட்டுமே அதப் இப்ப எல்லா புதுசா வண்டி வாங்கிட்டு வந்து வெளில நிரு த்த மாட்டாங்க எவனாது வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன வன்றது அப்டின்னு சொல்லிட்டு ஊட்டுகுள்ள கொண்டு நிருத்தி வச்சிருப்போ
கண்டிப்பா கண்டிப்பாங்க எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானு வீட்ல அதே மாறி அனுபவிச்சிருக்கிங்க பாத்தீங்கனா பைக் அப்பதா வாங்கிருப்பாங்களாட்டிற்குங்க அந்தப்ப ஏதோ ஒரு ஓ வீட்ல திருட்டு போயிருச்சுங்க
ம் ம்
வீடு காம்பவுண்ட் ஏறி வண்டிய தூக்கிட்டு போயிட்டான்ங் அதனால இந்த வண்டிய நா பொக்கிஷ மாட்ட வீட்டுக்குள்ள தொடச்சு வீட்டுக்குள்ள உள்ள ஏத்தி துணிய போட்டு உள்ள மூடியே வச்சுருப்பாங்கங்க
ம் ம்
பாத்தீங்கனா வண்டி அடிலே கட்டல போட்டு படுத்து பக்கத்துலயே படுத்துக்குவாங்க வண்டிக்கு பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே கட்டலக் கொண்டு வந்து வண்டிக்கு பக்கத்தலைங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா வண்டிய தங்க மாட்டோ வச்சிருந்தாங்க பாத்து பாத்துங்க
இப்புமே பாதுகாப்பா பத்தரமா தான வச்சிருக்காங்க எல்லாத்தயுமே
கண்டிப்பா
ஆமா அந்த பத்திரம்லா வந்து ஒவ்வொருத்தர் வச்சிருக்
ஆமாங்க இப்பவே இந்த காலத் ஜென்ரேஷனுக்கு அதெல்லா ஒன்னு தெரியறது இல்லீங்க ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பைசாக்கு பிரியோஜனம் இல்லாத ஜென்ட்ரேஷன்ங்க இப்ப இருக்கற யங்ஸ்டர்ஸ் பொதுவா நா சொல்றங்க அது எனக்கு தெரியுங்க நீங்க சொல்ம்னு அவசியோ இல்லீங்க
வண்டிய கழுவ சொன்னா ஒரு டேங்க்கு தண்ணிய வேஸ்ட் பண்றது அது ஒரு பக்கெட்லே முடிச்சர்லா ஒரு பக்கெட்லே முட்ச்சர்லா ஆனா ஒரு டேங்கையு வேஸ்ட் பண்றது தண்ணி ஏதோ வந்து இதுல க மரத்துல வந்து அப்டே எலையாட்டோ பரவாது
அதுக்கு நா நல்லா அபிஷேகம் பண்ணாதானங்க பல பலனு இருக்குங்க வண்டினம மாச மாசோ இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க கழுவிட்டு இருக்கங்க வண்டிங்க பல பலன்னு இருக்குணுங்க அப்றோ எப்டி பழைய வண்டியா இருந்தாலு புது வண்டியா மெயின்டெய்ன் பண்ணுவோங்க நாங்கல்லா பெண்டிங் பண்ணி கூட மெயின்டென் பண்ணுவங்க ரீபெயிண்ட் பண்ணி கூட
அது பல பேர் சூவுக்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க
என்ன பண்றதுங்க கஷ்ட சூழ்நெல
சேரிங்க சேரி பண்றதா ம் நல்லா பேசுறிங்க சேரிங்க பாய் பாய் ம் நன்றி